வணக்கம் தோ வணக்கம் தோழி நா பேஸ் து கேக்குதுங்ளா
ஆ கேக்குது க்ளியரா இருக்கு
பாத்தீங்னா நா எதுக் கூப்டே அப்டின்னா இப்போ நம்போ வந்தூ ஒரு வாழ்க்கேயில முன்னேறுவோ அடுத்த விஷயத்துக்கு வந்து முன்னேர்றோ அப்டிங்கும் போது ஆஹ் நம்ம கூட சிலவங்க வந்து நல்ல வங்க இருப்பாங்க அந்த நல்லவங்க கிட்ட மட்டூ நம்ப முன்னேர்னுன் நெனைக்கிறவங்ககிட்ட மட்டுந்த நம்ப இந்த மாரி விஷ்யம் பண்ண போறே அப்டிங்கிற மாதிரி நம்ப சொல்லணு அப்டின்பாங்க மக்கவங் கிட்ட வந்துட்டு அந்தமாத்ரி சொல்லகூடாது ஏன எல்லாத்கீட்யும் சொல்லிட்ருந்தம்னா அதுவே வந்துட்டு கொஞ்சோ நமக்கு அ திர்ஷ்டி மாத் ரி ஆயிரும் அப்டிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆஹ் அவுங்ளுக்கு அந்த மாரி எதாவது நிகழ்ச்சிகள் வந்து நடந்திருக்கா தோழி இது உங்கிட்ட சொல்லி இது நடக்கவே இல்ல கடைசில அப்டிங்கற மாதிரி எதாச்சும் இல்ல நீங்க வந்துட்டு நடக்க போற விஷ்யோ வந்து முன்கூட்டியே எல்லாதுகிட்யு சொல்லுவீங்களா எப்டிங் தோழி
கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான விஷ்யன் நெனக்கிறா இப்போ இருக்ற காலகட்டத்ல நா ஒரு கல்யாண ஆகி ஒரு ஒர் ரெண்டு மூணு வர்ஷம் வந்துட்டு அப்பல்லா அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இல்ல இருந்தாலுமே நா வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸ் ஆட் பண்றது அந்த மாரி விஷ்யங்கள்ல பண்ணிட்தா அதுக்கப்றோ வந்துட் டு நம்க்கு அந்தளவுக்கு அத அத பத்தி அ ஒரு ஐடியா இல்ல ஆனா வந்துட்டு கொழந்தை பிறந்ததுக் அப்புறோ வந்துட்டு ஒரு போட்டோ ஆட் பண்ணாலோ இல்ல வந்துட்டு டக்குன்னு எதாவ் ஒன்னு போட்டாவோ வந்துட்டு ஒரு ஒருத்தர் கண்ணு வந்துட்டு ஆஹ் நல்லாருக்கற மாரி ஒருத்தர் நெனைப்பாங்க பட் இன்னொருத் தர்க் வந்துட்டு நம்ம மேல ஒரு பொறாமை குணம் அந்த மாதிரி கூட இருக்லம். அதனால வந்து நம்ம வந்து வந்தாவ் சோஷியல் மீடியானு எடுத்துக்ட்டோ நம்ம எல்லாத்திமே வந்துட்டு நம்ளோட பர்சனல் விஷ் எங்கள வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணோன்றவசியோ இல்ல அப்டி நெனைக்கிறே. எல்லாத்தியு நம்ம பண்ணும்போது வந்துட்டு ஒருத்தர் பாக் க்ற மாரி இன்னொருத்தர் பாக்குறதில்ல அது நமக்கு ரொம்ப க்ளோஸா கூட இருக்கலா வே இல்ல ஒரு மூன்றாது மனிதரா கூட இருக்கலா பட் இருந்தாலுமே வந்துட்டு அந் அந்த மாதிரி நம்ம எதாது போஸ்ட் பண்றப்போ அத பாத்துட்டு அதனால ஒரு நா இப்ப ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு ஃப்ரொஃபைல் பிக்ச்சர்னு எதாவொண்ணு போட்டா கூட அடுத்த நாளே வந்துட்டு எதாவொரு ஒடம்பு செர்லாம போகறதோ எதாவொரு பிரச்சினையோ அந்த மாந்திரி நெறைய தடவ வந்துட்டு நானு அதுவு இப்ப ரீசண்ட்டா வந்துட்டு நானு அத அனுபவிச்சிட்டு வரே அப்டின்னு சொல்லலா அதுக்காக வந்துட்டு ஒரு போட்டோ போடும் போது வந்துட்டு ஒரு ரெண்டு பேரு வந்துட்டு ரொம்ப நல்லாருக் குன்னு சொல்லிட்டு நமக்கு ஆ ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க அதுக்கப்பற செரி ஓகே அப்டின்னு சொல்ட்டு போயிட்ருக்கோ அப்றங் கடசில பாத்தா ஆ இந்த மாதிரி வந்து அடுத்த நாளே வந்துட்டு யாருக்காம் நா ஃபோட்டோ போட்டவங்களோட எதா ஒடம்ப் செரிலா போகுறது அந்த மாரி விஷ்யங்கள் நடக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ நம்ம ஏ ஹஸ்பண்ட் அப்பவே சொல்வாங்க எதுக்கு தேவயில்லாம இப்போ இந்த ஃபோட்டோ போட்டே ஆகணுமா ஒரு ஸ்டேட்டஸ்ல அப்டின் சொல்வாங்க நா யோசிப்பே இதுல என்ன இருக்கு நல்லாருக்கு அந்த ஃபோட்டோ அதனால நா போட்றே அப்டின்ற மாரி நா சொல்வே கடசில பாத்தா அத வந்துட்டு எனக்கே ஒரு நெகட்டிவா போய்டு இந்த மாதிரி ஆயிடு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடு அப்ப போய்ட்டு நா அத டக்குனு வந்து செரி ப்ரொஃபைல் பிக்ச்சர் மாத்தலா அப்டின்ற மாரி நானு சேஞ்ச் பண்ணுவே அப்ப வந்து முன்னாடியே சொன்னேல நானு நீக்குதா கேக்கல ஆ ம் சொன்னா கேளு அப்டின்ற மாரி சொல்வாங்க ஆமா நா அப்பதா யோசிப்பே ஆமா ஒருத்தர் ஆ நெனைக்கிறத வந்துட்டு ஒரு ஒரு ஒரு கண்ணும் ஒருவொரு ஒ ஒரே மாரி இருக்காது கண்டிப்பா அந்த ஒரு நெகட்டிவ் இதுவு வந்துட்டு சில பேர் கிட்ட இருக்கு அதனால வந்துட்டு நம்ம எல்லாத்தியுமே வந்துட்டு நம்ம ஒரு சமூக வலைதளங்கல எக்ஸ்போஸ் பண்ண கூடாது அப்டின்றதந்துட்டு நெறையவே நா உணர்ந்திருக்கே அத வந்து ரியல் லைஃப்லியு வந்துட்டு நம்ம ஒரு ப்ரச்சனயா வந்துட்டு சந்திக்கும் போது அந்த ஒரு கஷ்டம் புரியுது ஓகே நம்ம வந்து அந்த ஒரு சமூக வலைதளங்கள்ன்றது வந்துட்டு ஒரு மாயை தா அது வந்துட்டு உண்மை கெடையாது நம்ம சும்மா அதுல போட்றதுனால அந்த ஒரு நிமிஷத்துக்கு நம்ம ஒரு சந்தோஷம் கெடைக்குமே தவிர்த்து நமக்கு ரெ ரியல் லை ஃப்ல அது எதுவு ஹெல்ப் பண்ண போறதில்ல அப்டின்றது வந்து ஆ நெறைய வருஷங் கழிச்சு நா அத உணர்ந்தே அப்டின் சொல்லலாந் தோழி நீங்க அந்த மாதிரி எதாது உணர்ந்திருக்கீங்களா
கண்டிப்பா தோழி நீங்க சொல்லம் போதே எனக்கு பல விஷ் சியங்கள் வந்து நெனைவுக்கு வருது. என்னோட கணவரும் அதே மாதிரிதா இப்ப வந்து எனக்கு வந்து இந்த எதோ ஒரு வா ஆரம்ப கால கட்டத்துல வந்து பாத்தீங்னா நா கல்லூரி பயிலும் போது நா வந்து படிச்சது வந்து ஒரு மகளிர் கல்லூரி தா அப்ப வந்து பெண்கள் வா நாங்லாம் வந்து வெளிய ஒரு சாப்ட போனாலோ எது எது பண்ணாலுமே வந்துட்டு அப்போ அந்த மாரி சமயத்துல வந்து பாத்தீங்ன்னா சோஷியல் மிடியால வந்து இந்த மாரி போஸ்ட் போட்றது அதெல்லாமே கொஞ்ச நல்லா இதாயிட்டு வந்தது எப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக் முன்னாடி அஞ்சு ஆறு வருஷம் பக்கமே இருக்கு அப்ப வந்து சரி எனா அப்பதா வந்து சோஷியல் மிடியாங்றது வளந்து கொண்டு வந்துருந்தது சேரி எங்ளுக்கு வந்து சோஷியல் மிடியாலலா போட மாட்டோ நாங்க ஆனா ஓப்ப ஓர் சாப்ட போனா கூட அது ஃபோட்டோ எடுத்து நாங்க வந்து ஸ்டேட்டஸ் போட்றது என்னோட ஃபோட்டோ எடுத்து ஸ்டே ட்டஸ் போட்றது அந்த மாரி வந்து பண்ணிட்ருந்தே அது வந்து ஒரு ரெகுலரான பழக்கம் தா அப்பத்துல இருந்தே வந்துட்டு எல்லாரும் வந்து விரும்பி பாப்பாங்க எனக் குன்னு ஒரு கூட்டமே இருக்குன்னு சொல்லா அப் ஸேட்டஸ் பாக்குறக்க ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தோடையும் வந் து நல்லா எதார்த்தமா பழகுவே இப்ப திருமணத்துக்கு பின்பு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு பின்பு நா வந்து சில ஃபோட்டோகள் என்னையும் என்னோட கணவரோட போட்டோவும் வந்து போடுவே நாங்க வெளிய போனா போட்றது ஆ ஏற்கனவ் வழக்கமா இருக்கு அப்டிங்கறனால எல்லாத்தி வந் ஃபோட்டோ எடுத்து போட்டே இருப்பே இம்ப எ கணவரு வந்து சொல்லுவாரு எல்லா போடாத ஏன்னா வந்துட்டு கணவன் மனைவி இன்கேஸ் வந்து அவுங்க நல்லா இல்லா பாக்றங் நல்ல இல்ல அப்டினா கூட டுறுவாங்க ஐ என் கணவரு வந்து நல்லா இருப்பாரா ப்புமே வந்துட்டு நெறைய பேருக் கல்யானோ உப்பவுமே வந்து பத்ரிக்கே அது இது எல்லாமே பாத்துட்டு அதுலியு என்னோட கணவர் ஃபோட்டோலா பாத்துட்டூ ஏ காண்டாக்ட்ல இருக்கிற ஆ ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுங்க எல்லாமே கேட்டாங்க இதென்ன லவ் மேரேஜா நீங்க என்ன லவ் மேரேஜ் பண்றீங்ளா அப்டிங்கிற மாதிரி ஆ நா வந்து எதுவு பதில் சொல்லல இப்ப வரைக்குமே அந்த இரண்டு மாதம் பக் க்கோ ஆயிருச்சு அந்த மெசேஜ் வந்து நா இன்னுமே வந்து ஓபன் பண்ணல ஆ அப்ப அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொருத்தமா இருக்கு போது வந்துட்டு பாத்தீங்கன்னா நெறைய பேர் வந்து கண்ணுப்பட்டு லைக் எல்லாம்ப் ஆரம்ப கால கட்டத்துல போட்டுட்ருந்தாங்க ஒரு பத்து லைக்கி இருவது லைக் வந்து வரு ஸ் சேட்டஸ் போட்டாலே சேரி அப்டின் சொல்லி விட்ருவே அதுக்கப்றம் நாட்கள் போக போக வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து நா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்றனோ அதுக்கடுத்த நாள் எனக்கு மா அ அவருக்கும் வந்து ஒரு வாக்குவாத வந்து சண்ட வந்துரு சின்னதாவாது வந்துரு அது ஏன்னு தெரியில அவரு அதா வந்துட்டு ஆரம்பத்துலேயே வந்துட்டு நா அப்போலா ஒ உக்காந்து யோசிப்பே அதா அவரு வந்து ஸ்டேடஸ் போட வேணான் சொன்னாரா அப்டின் சொல்லிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப சென்ற வாரம் கூட நாங்க வந்து வெளியே போயிட்டு வந்தோ அந்த சமயத்துல வந்து என்னோட ஃபோட்டோ மட்டுந்தா நா போட்டே அவரு இருக்க மாரியே நா வந்து காமச்சுக்கல பெருசா சா ஏன்னா அவரு ஃபோட்டோ போட்டாதா நம்ம சண்ட வருது அப்டின்னு சொல்ட்டு அதுக்கப்றோ சேரி ஆ இந்த நாங்க வெளியப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ் சண்டையு நிமிர்த்தமா தா போனது சமாதானப்படுத்துறக்காக அதனால சேரின்னு சொல்ட்டு நா வந்து அவரோட ஃபோட்டோ போடாம என்னோட ஃபோட்டோ மட்டு போட்டே அதுலயு என்னோட முகம் முழுசா தெரியுற மாரியல்லா நா போடல போ ஃபோன வச்சு மறைச்ச அந்த மாதிரி தா போட்டுட்டே ஆ அப்றோ செரி அப்டின் சொல்லி இது பண்ணியாச்சு ஏன்னா வந்து பாத் நெறைய பேரு வந்துட்டு அத பாத்து விரும்பி அவுங்க லைக் போட்றாங்க அப்டின்னாலு அவங்க மனசுல வந்து ஒரு இது இருக்கு ஆ இவுங்களுக்கு கல்யாணமாயிருச்சா ஆனா என்னோட காண்டாக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நறையப் பேருக்கு கல்யாணமாகாமதா ஆ பெண்கள் தா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு க திருமண வயசுதா என்னோட வயசுதா அந்த மாரி இருக் கும் போது அவங்களோட கண்ணெல்லாமே படு ச்ச இவளுக்கே கல்யாணமாயிருச்சா நமக்கு இன்னு எது அமைய மாட்டங்கிது அந்த மாரி நெறைய பேரு வந்து நெனைப்பாங்க அதனால நமக்கு எதுக்கு இதுன்னு சொல்லிட்டு நா நா என்னோட ஃபோட்டோவு என்னோட கணவர் போட்டோவு டீபில மட்டு அது பல நாட்களாவே இருக்கு அத மட்டு அப்டியே வச்சுட்டு ஸ்டேடஸ் எ எங்க நாங்க போனாலு என்னோட ஃபோட்டோ தா போடுவேனே தவர இல்ல ஒரு டீ காஃபி குடிக்கிற ஃபோட்டோ தா போடுவேனே தவர அவரோட இருக்க ஃபோட்டோவ வந்து ஃபுல்லா நிப்பாட்டியாச்சு ஆனா வெளில போனோம்னா நானு அவரு ஃபோட்டோ எடுப்போ அத நா எங்க அம்மாக்கு அனுப்பி விடுவே எங்க அத்தைைக்கு மாமாக்கு எல்லாத்துக்கு அனுப்பிவுட்டு நா சந்தோஷப்படுவே அதுவே எனக்கு ஒரு நல்ல இதுவா இருக் ம் தோழி
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நமக்கு ரொம்ப பிடித்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலா அவங்க வந்துட்டு நமக்கு எப்பயு நல்லததா நெனைப்பாங்க ஏன்னா அவுங்க வந்துட்டு இவங்க நல்லாருக்கணு பரவால்ல ரெண்டு பேரு பாக்கறதுக்கு அழகாருக்காங்க அந்த மாதிரிதா யோசிப்பாங்களே தவிர்த்து அது அந்த அந்த க்ளோஸ் சர்க்கிள்ல தவிர்த்து நம்ம மூணாவது மனுஷங்கன்னு வரப்போ கண்டிப்பா வந்துட்டு அந்த ஒரு ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் கண்டிப்பா இருக்கு என்ன இவங்க இவங்க மட்டு சந்தோஷமாருக்காங்களே இப்டிருக்காங்களே அப்டிருக்காங்களே அப்டின்ற மாரி கண்டிப்பாருக்கு அதனால வந்துட்டு அந்த ஸ்டேட்டஸுன்றது வந்துட்டு அத அந்த கொஞ்ச நேரோ சந்தோஷத்துக்காக நம்ம வந்து எப்பயுமே ரொம்ப வெளிப்படுத்தாம இப்ப வந்து ஒரு கொழந்தை ஃபோட்டோ வந்துட்டு நறைய பேர நம்ம பாக்குறோ இல்லையா நறைய ஃபோட்டோஸ வந்து ஷேர் பண்றது அவங்க லைஃப்ல ஈச் அண்ட் எவ்ரிதிங் இப்ப காலையில எந்திரிச்சா இந்த கொழந்த இது பண்ணுது அது பண்ணுது அப்டின்றத வந்துட்டு நறைய இப்ப போட் ட்டுத்துக்கிட்டேருக்காங்க அதுல இந்த யூடியூபுன்றது அதுலருந்து நறைய சம்பாதிக்கிறதல்லா கண் கண்டிப்பா நறைய பேர் செய்றாங்க அது வந்துட்டு ரொம்ப நல்லது அப்டின்னால கண்டிப்பா அது வந்து ஒரு எ இம்மிடியட்டா வந்துட்டு ஒரு ப்ரச்சனை வரலனா கூட கண் ஒரு ஒரு சில வருஷ் ஷங்களுக்கு அப்றோ வந்துட்டு அந்த ஒரு பிரச்சனையோ எதோ ஒன்னு நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்லான்னா தேவையில்லாம ஒரு ஃபோட் தொ அப்டின்னா நமக்கு பெரியவங்க நமக்கு எதா ஒரு பிரச்சனன்னா நம்ம சமாளிச்சிலாம் ஆனா அந்த ஒரு கொழந்தைக்கு வந்துட்டு எதா ஒரு சின்ன பிரச்சனையோ எதான் வந்தா நம்மளால மனசு தாங்கிக்க முடியாதில்லையா அதனால வந்துட்டு தேவையில்லாம எதுக்கு நம்ம வந்து ரந்தோஷ் ஸ்டேட்டஸா போட்டு அத வந்துட் டு வெளிப்படுத்திக்கிட்டு நம்ம இருக்கிறத சந்தோஷமா வச்சுக்கிட்டு நம்ம ஆ லைஃப்ப ஓட்டலாமே அப்டின்றதுதா நா நறைய பேருக்கு சொல்வே ஏன்னா வந்து அம் நறைய பேர பாக்குறோ எனக் கூட பொறந்தவங்ளையே வந்துட்டு நா சொல்லுவே ஆ எதுக்கு எல்லாமே போட்டிருக்க முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி இல்ல ஆனா வந்து ஏங்கூட பொறந்தவங்க அவங்க வந்துட்டு நறைய ஃபோட்டோஸ் அந்த மாரிலா போடாமதா இருந்தாங்க ஆனா வந்து இப்போ ஒரு சில காலமா வந்துட்டு நறைய ஃபோட்டோஸ் அப்டியே எல்லாத்தையுமே வந்துட் டு ஷேர் பண்றது ஆ அப்டின்ற மாரிப் பண்ணும் போது எனக்கே எனக்கு எங்கம்மாக்கு ரொம்ப யோசனையா இருக்கு என்ன ஆச்சு இவளுக்கு எது இப்டி வந்துட்டு நறைய ஃபோட்டோஸ் போட்டுட்டேருக்கா ஆ நம்ம வந்து சொன்னாலு கேக்க மாட்டேங்கிறாளே அப்டின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஆ மனசுக்கு கஷ்டமாருக்கிற மாரி ஒரு சூழல்ருக் இப்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு அட்வைஸ் குடுக்கலா கரெக்டா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாத அப்டிப் பண்ணாதன்னு சொல்லிட்டு சொல்லலா ஏனா யாரு சின்ன கொழந்தைங்கள் கெடையாது ஒரு நாப்பது வயசு ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கு நாப்பது வயசு ஆ நாப்பது வருஷம் நம்ம வந்துட்டு இதுல எவ்ளோ பாத்துருப்போ அந்த நாப் பது வருஷத்துல அப்ப அப்டிருக்கும் போது வந்துட்டு நமக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வேணு இந்த இந்த விஷ்யங்கள் தா வந்து ஷேர் பண்ணணு ஏனா நம்ம ஸ்டே இதுல காண்டாக்ட்ஸ் வந்து நறைய பேர் இருக்காங்க ஊரு நம்ம சொந்தக்காரங்க நம்ம சைட் சொந்தக்காரங்க ஹஸ்பண்ட் சைட் சொந்தக்காரங்க பசங்களோட அம்மா அப்பா அந்த மாரி நறைய பேர் இருக்காங்க எல்லாருமே அந்த ஸ்டேட்டஸ பாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரு ஆ ஏனா ஒரு ஒரு ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப லைஃப்ல கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க அந்த நேரத்துல நம்ம வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் போடும்போது எ அவுங்களோட கஷ்டத்த வந்து ஏனா அவுங் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க அவுங்க வந்துட்டு இவ்ளோ கஷ்டப்படும் போது நம்ம ஒரு சந்தோஷமா இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ போட்டா அவுங்க அத பாத்தா அவுங்களுக்கு எப்டிருக்கு நம்ம வந்துட்டு இப்டி அவுங்க வந்துட்டு வெளிய காட்டிக்க முடியாது பட் இருந்தாலு அவுங்களுக்கு எவ்ளோ மனசு கஷ்டமாருக்குன்றதையு நம்ம யோசிக்கணு அப்டிதா நா யோசிப் ஆ அத வந்துட்டு விட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்திமே ஷேர் பண்ணிக்கிட் நா வந்து அத வந்து நமக்கே ஒரு பேக் ஃபயர் ஆன மாரி ஒரு சுட்டுவேஷன் ஆயிடு அது வந்து அதனால எதா மே நம்ம யுச்சுதா ஒர் ஒர் விஷ்யமே இந்த சமூக வலைதளங்கள்ல போடணோ அப்டி நெனக்றே அதுவு இப்போ இருக்கற டெக்னாலஜி மூலே மா வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபோ டோ போட்டனா அத வெச்சு வந்துட்டு நெகடிவ்வா இது பண்றதுக்லா நெறைய ஆப்ஸ் வந்துச்சு அந்தமா நெறைய விஷயங்கள் பண்றதுக்கோ ஆள் இருக் கு அதனால நம்ம ஒரு ஒரு விஷ்யமே நம்ம கொழந்தைங்கள வச்சோ இல்ல நம்மளோட இதுவோ நம்ம சுத்தி இருக்கௌறவங்கள ஃபோட்டோ போடும் போதோ ரொம்ப யோசிச்சு யோச்சுதா பண்ணணோ அப்டின்னு நெனைக்கிறே தோழி
கண்டிப்பா தோழி நீங்க சொன்ன நெறைய விஷயங்கள் வந்து பயனுள்ளதா இருந்தது இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாங் தோழி
கண்டிப்பா நன்றியா